ஹலோ
ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்க பசங்கலா எப்டி இரு
எல்லா நல்லா இருக்காங்க அங்க எல்லா எப்டி இருக்காங்க
ஹ நல்லா இருக்காங்க லீவுல அப்டியே ஓடிக்கிட்டு இருக்கு சம்மர் ஹாலிடே
ஓ சரி சரிங்க வீட்ல என்ன வேலைங்ளா நறைய
ஆமா ஆமா க வேலை ஜாஸ்தியாதா இருக்கு முடில ஆளு கூப்ட்டால்லா வரமாட்டுக்கு எல்லா இந்த மாரி ஓடிகிட்டே இருக்கு
சரி சரிங்க நீங்ளே செஞ்சுக்குவீங்ளா இல்ல ஆளுங்கதா வந்து செய்ணுங்ளா
நா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்வ சில டைம் முடிலன்னா ஆட்களை கூப்டுவ ஆனா வர மாட்டுக்ராங்க இப்ப அந்த டைம்ல வரமாட்டுக்ராங்க ரொம்ப பிஸியாய்ராங்க
ஓ சரி சரிங்க நம்ம ஒருத்தராளியோ செயவு முடியாது இல்லைங்ளா நறைய வேலனா
ஆமா ஆமா ஆமா
பொங்கல் டைம்லா வந்துட்டா நீங்க எப்டிங்க ஆளுங்கள கூப்ட்டு செய்வீங்கல இல்ல நீங்ளே செஞ்சி
பொங்கல் டைமுக்கு நான் ஒரு மாஸ் து முன்னாடியே பிரிப்பேர் ஆயிருவ ஏனா நமக்கு ஒரே டைம்ல மொத்தமா செஞ்சோம்னா எனக்கு முடியாம போயிரு கொஞ்சோ கொஞ்சமா ஒரு ரூம் எடுத்து திங்கனா அதுல கப்போர்ட்ல உள்ளத புல்லா கிளீன் பண்ணுவ எடுப்ப தொடைப்ப அப்டி பாத்ரூம் கிளீன் அப்டி பண்ணுவ
சரிங்க உங்க ஹஸ்பெண்டோட ஹெல்ப்போட செய்வீங்ளா? இல்ல நீங்களே லேப்டல பண்ணும்போது நீங்ளே பண்ணிக்
இல்ல ஹஸ்ப் அவங்க ஒர்க்ன்னு பிஸியாயிருவாங்க. அவங்ள நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. து காலையில போவாங்க. நைட் ரொம்ப லேட் லேட்டா வருவாங்க. அவங்ள நா பண்ண மாட்டே. எதுவும் ப்ச் தூக்கி வெக்கிற வேலை மட்டும் வச்சுட்டு போனாங்கன்னா அத, அத கிளீன் பண்ணி முடிச்சுட்டு மறுபடி நைட்டு வந்து மேலத் கேட்பாங்க. இந்த வேல பாப்பாங்க மத்தபடி அந்த பெஸ்டிவல் டைம்ல நம்மளால சமைக்க முடியல. இப்ப வெளியில சாப்பாடு ஓகே வாங்கி குடுத்துடலாம் அப்டின்றாங்க.
சரிங்க
ஆமா ஆமா
உம் ஆனா ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு வேலைய முடிச்சிருவீங்க.
ஆஹ் பிரிச்சி பாத்தா மட்டுந்தான ஈஸி ஈஸியா முடியும். மொத்தமா ஒரே டைம்ல பண்ணிட்ல்லால முடியாது.
முடியாது. என்ன நம்ம சமெக்கணும் அஹ் அஹ் அன்னக்கி க்கான வேலையும் முடிக்கணும்.
கண்டிப்பா பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் அணுப்பனுல்ல.
ஆமா அன்னிக்கான வேலையும் முடிக்ணும். அது கூட பெண்டிங் வேலையு செய்
ஆமா ஆமா அதனால ரொம்ப பிஸியா ஓடிக்கிட்டே இருக்கும். நா ஸ்கிப் பண்ணி பாக்கம்போது ரெண்டு நாளக்கி முன்னாடியே வேலை ஃப்ரீ ஆயிரும். ஆனால் மொத நாள் வேல இருக்கும். அந்த பொங்க பானை கழுவுறது வெளக்கு கழுவுறது
ஆமா ஆமா
வக்கிறது மாங்கொல ஆய்றதென்ன? கோலம் போட் றதென்ன அதே ரொம்ப பிஸி ஆயிருவோ.
ஆமா ஏன்ன எவ்ளோதா முன்னாடியே செஞ்சாலும் அன்னிக்கி பங்க்ஷன் நாளைக்கி முன்னாடியும் நம்ம பரபரப்பா செஞ்சா தா அந்த பங்க்ஷனுக்கே ஒண்ணு
கண்டிப்பா, அந்த கோலம் போட்றதா பெரிய ஹைலைட்
ஆமா ஆமாங்க. நீங்க கோலல்லா எப்டிங்க ஒங்ளு தெரியுங்ளா? நல்லா வரு
கோலம் நல்லா வரும்ன்னா சொல்ல முடியாது. ந அப்டி ஃபோன்ல்ல பாத்துட்டு
எப்டி புள்ளி வச்சி போடுவீங்ளா? ரங்கோ கோலிங்ளா?
புள்ளி வச்சி போடுவே. ரங்கோலி மாதிரி பச பஸ்ட்டு என்னென்ன நோட்ல ட்ரை பண் ட்ரையல் பாத்துக்குடுவே. ட்ரையல் பாத்துட் சாக் பீஸ் வச்சி போட்டுட்டு அந்த கோலத்தெல்லா ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்பறந்தா நா ப, இந்த சுண்ணாம்பு வச்சு பண்ணுவாங்கல்ல
ஆமா ஆமா
பண்ணுவே பெயிண்டு வச்சு பண்ண மாட்டே ஏனா அது ரொம்ப சீக்கிரோ அழியாது அப்டி சுண்ணாம்பு வச்சு பண்ணுவே சில டைம்ல கையெல்லா பொத்துரு அதுக்காக பிரஷு இப்பல்லா பிரஷு வந்து
ஆமா ஆமா பிரஷ்ஷ வெச்சு பண்ணிக்லா
ங்கம்மாலா எனக்கு நல்லா ஞாபோ இருக்கு அவங்க சாக் பிஸு யூஸு பண்ண மாட்டாங்க ஒன்னு யூஸ் பண்ண மாட்டாங்க டேரக்ட்டா இப்டி கை ட்டு அது துணி சுத்திக்கிடுவாங்க ஒரு வெரல்ல
ஆஹ்
ட்டா சுண்ணாம்புல முக்கி அப்டி டேரக்ட்டா பண்ணுவாங்க அவ்ளோ அழகா பண்ணுவாங்க எனக்குலா கோலமே தெரிய மாட்டுக்கு பாத்து நோட்ல ஒரு திருப்பு அத விட்டு பாத்தா மட்டு தா நெக்ஸ்ட்டு வருது
எனக்குங்க எங்க அம்மா வந்து நல்லா கோலோ போடுவாங்க அவங்களயே போட்டதுனால எனக் கோலமே வரதில்ல நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல போட்ணுனா முன்னாடி நாள் நீங்க சொன்ன மாதிரி நோட் எடுத்து அது ரெண்டு மூணு கோலோ போட்டு பாத்து அதுக்கப்றோ அத பாத்து இது வாசல்ல போட்ணு
அதுலயு அ கோலம் போடறதுல்லா பெரிய ஹைலைட் என்னா நம்ம வீட்ல என்ன கோலோ பக்கத்துல என்ன கோலோ
அ அதா அதா பொங்கல் பானை என்ன கரும்பென்ன
ஆமாமா இந்த தடவ இந்த வருஷோ பொங்கலுக்கெல்லா என்ன பண்ணாங்கன்னா எ பசங்க நானு கோலோ போட்றனே ஏ பொண்ணு சின்ன பொண்ணு தா அவ மாடு வரைதா அது வரைதா இது வரைதா ஃபுல்லா தெருவே கோலந்தா போங்க
அதுதா பாருங்க இப்போ நம்ம கோல போட்டா கொழந்தைங்க அதுக்கு கலர் போட்ணு
கண்டிப்பா நா ரொம்ப பெருசால்லா போட மாட்டே சிம்பிளாதா போடுவே சிம்பிளா நீட்டா போட்டுட்டே விட் ருவே ஏன்னா நமக்கு முடியாது ரொம்ப காலைல எந்திருச்சு சமையல் அ, பொங்கல் வெக்கணு, சக்கர பொங்கல் வெக்கணு, சாம்பார் வெக்கணு அதெல்லா எனக்கு முடியாது நா என்ன பண்ணுவனா கொஞ்ச நெய்பர்ல உள்ளவங்கள்க் வந்து கொஞ்சோ ஃபுட்டு் குடுப்பே பொங்கல் ம் பொங்கல் கொடுப்பேன் சக்கரை பொங்கல் ஆ கொடுப்பேன்ப்படின்னா சாம்பார் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க எல்லா காய்கறியும் போட்டு வைக்கிற சாம்பார் ரொம்ப நல்லாருக்கும் தான் கேப்பாங்க ஒரே ஏழு வீட் க்கு கொடுப்பேன் பிளஸ் கடைளுக்கு எங்க நம்ஷாப் வச்சிருக்காம்லகடைக்கு. குடுப்பணா அது எனக்கு ரொம்ப ஹெவியாயிரும் ஒரு.
ஆமா ஆமா நம்ம வீட்டுக்கும் செஞ்சுட்டு, அங்கேயே வச்சுனு க கஷ்டம்
அதனால நான் என்ன பண்ணுவன்னா ஆ எல்லாமே நான் பண்ணி வச்சுட்டு தான் பண்ணுவேன். ஏன்
ஆஹ் நம்மளுக்கு சாப்பிடவே முடியாதுப்போ.
எங்க வீட்லவந்து வெஜிடேப்ள்ஸ் மட்டும் கட்பண்ணி வச்சுட்டு கரெக்டாபோயிருவாங்க. பண்ணி முடிச்சுட்டு சொல்லுமா நான் எடுத்துட்டு போறன். ஆஹ் காய்கறிமட்டு கட் பண்ணி குடுப்பாங்க. மத்தபடி ஆனா வேற விறகுல வைக்கிற ஓல வெறகுல வைக்கிற காலம்போயி்ட்டு இப்போ சிலிண்டர்ல தான். ப்ப
அதுதான், எங்கெங்க சிலிண்டர் வெக்கிறதுக்கே முடிய மாட்டேங் இப்பெல்லாம் எங்கருந்து வெறகடுப்புலல்லாம் வைக்கிறோம்.
ஆமா ஆமா நான் சென்ற
கொஞ்ச நாள் இது பண்ணும் போது வெறகடுப்புக்கு மாறினாலும் மாறலாம் ஆனா நம்ம கேஸ்லயே பழகிட்டோ இல்லைங்கலா
ஆம எல்லாமே ஈஸி தானே பொங்கல் வச்சா அது கரியாகும் அடுப்புல வச்சு தேய்க்கறது ஈஸியா இருக்கும் க்கு சும்மா கலுவண மா தேய்சமா விம் லிக்விட் வச்சுதேய்ச்சமா அது ரொம்ப ஈஸியா போய்ரும்ல விறகுல பத்தச்சா ப்புல்லா கறி ஆன தேய்க்கிறதுக்கே நமக்கு ஒரு நாள்
அதுதே பெருய்ய டயர்டு.
ஆமா ஆமா ஆனா எல்லா காய்கறியும் போட்டு சமைக்கும் போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாருக்கும்.
ஆமா ஆமாங்க நீங்க பக்கத்துலல்லாம் குடுத்து பழகிட்டீங்கள கண்டிப்பா குடுக்கணும்னுல்லா இல்ல இல்லைங்களா நீங்க குடுத்து அப்படி பழகிட்டீங்க
அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு நமக்கு றங்க நம்மளும் அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு குடுக்கும் தரிச முடிஞ்ச்சிச்சிது ஏனாவந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க இதுஎப்படி பண்ண நா நாங்க வச்சா அப்படி வரமாட்டேக்கு. அஹ் எல்லா காய்கறி டேஸ்ட் வர மாட்டேக்கு வர மாட்ட நீங்களே சொல்லி பாருங்க. மத்த டைம் பண்றத விட அந்த பொங்கல் டைம்ல பண்ற கொழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு அதே அதே வெஜிடபிள்ஸ் போட்டு மத்த நாள் வச்சா வராது
வராது அந்த பொங்கல் நாள் தா வரு அந்த சீக்ரெட் நம்ளுக்கே தெரி ல அப்ற எப்டி நம்ம அவங்ளுக்கு
ஆமா ஆமா அது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு எனக்கு வந்து எங்க அம்மா வக்றது எனக்கு ரொம்ப புடிக்கு
சரிங்க பொங்கலுக்கு ஊருக்கு போயிருவீங்களா இல்ல இங்கதா பண்ணுவீங்ளா
இப்போ வந்து மேரேஜ் ஆனஉடனே எங்க நவுர முடியல வீ்ட்லயே முடிஞ்சு நம்ம வீட்ல பொங்கல் வக்கணுமா நம்ம வீட்ல வெக்கனு அப்டிம்ப எங்க அம்மா பண்றது ரொம்ப புடிக்கு அது அந்த பச்சருசி சாதொ நறைய கொழம்பு ஊத்தி ஆனா அதுக்கு அப்பள எனக்கு ரொம்ப புடிக்கு அத வச்சு பெசஞ்சி பெசஞ்சி சாப்பிடுவ எனக்கு ரொம்ப புடிக்கு எங்க அம்மா எப்டி பண்ணுவாங்கன்னா சொ உம் அந்த எல்லாமே பவுடுரு போடுறாங்களா எங்க அம்மா அப்டி பண்ண மாட்டாங்க அந்த டைம்ல வத்தல் மல்லி சீரகோ இதெல்லா வறுத்து பவுடர் பண்ணி போடுவாங்க தேங்காலா போட்டு அந்த அந்த டைம்ல நம்ம வறுத்து போடறதுனால அதோட டேஸ்ட் ரொம்ப
நல்லா இருக்கு ஆமா மாங்காய் ஏன்னா கல்யாணம் ஆயிட்டா அங்க அம்மா அப்பா வீட்ட ரொம்ப மிஸ் பண்ணுவோ இல்லைங்
கண்டிப்பா கண்டிப்பா இப்பவு நா போனா ஏ ஏ ஏ சின்ன பொ எம் பொண்ணுக்கு வந்து எங்க அம்மா வக்கிற கொழம்பு ரொம்ப புடிக்கு ஆச்சி வக்ற மாரியே வை மா ஆச்சி வக்கிற மாறியே வை ஒரு சில கொழம்பு நீ ஆ ச்சி வெக்கிற மாறியே வெக்கிற
அப்டிமாங்க ஹ ஹ ஹ இதெல்லா நல்லா இருக்கு இல்லேங்களா
கண்டிப்பா கண்டிப்பா அந்த பிள்ளேங்களுக்கு வந்து அந்த டேஸ் சு புடிச்சிருக்கு ஏ பையே ரொம்ப சொல்லுவ எங்க ஹஸ் வண்டு சொல்வாங்க ம்ச் ஒரு எயிட்டி ஃபர்சன்டேஜ் வந்து வந்து வெச்சிருக்க அத்த மாதிரி இன்னு டுவெண்டி பர்சன்டேஜ் அ வர முடியல உன்னால அப்டிவாங்க
அஹ் செரிதா நல்லா பாராட்டு
ஆமா அவங்க என்னென்னாலா சாப் டன்னா அப்படி இப்படி ஒரு ஒரு குத்துமதிப்பா அப்படி வத்தல் சீரகோ மல்லி மட்டன் கொழபல்ல வச்சாங்கான கொஞ்சோ எடு தது போட்டு வறுத்து வொப்பாங்க அதோட மெசர்மெண்ட் அளவு கரெக் டர் போனா அந்த நம்ம போடறன கூட குறையாயிருது து அந்த அளவு மட்டு எனக்கு தெரியவே மட்டேங் ஏ உம் அந்த அளவு முட்ட வரவே மாட்டேங்க என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க நீ நல்லா பண்ற ஃபுட் எல்லா என்னென்ன அளவுனு எடுத்துவை நாளைக்கு ஊ பிள்ளே அத பத்தி கொழம்பு கூடாது அப்டிவாங்க
உம் நீங்க பண்றத பாத்துதானே நம்ம கொழந்தைங்க செய்யு இப்ப நம்ம அம்மாவ பாத்துதானே நம்ம செய்றோ
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
கொழந்தேங்களுக்கு ஒவ் ஒன்னா கத்துக்குடுக்கணு
ஆமா ஆமா சிஸ்டர் நம்ம ப நம்ம பண்றதா நம்ம பிள்ளைங்களுக்கும் பண்ணு பிடிக்கு
ஆமா ஆமா
அதனால அவங்க கத்துகிறது நம்ம
நம்ம சொல்லி் குடுக்கும் போது நீங்க அத டிஃப்ரெண்டா செய்யும் போது அவங்களுக் ப அப்டியே அது நல்லா புடிச்சு போயிரு
ஏ பொண்ணு சொல்லுவா அம்மா எனக்கு சாம்பார் வெக்க சொல்லி தாங்க அப்டின்னுவா சின்ன பொண்ணுதா எனக்கு சாம்பார் வெக்க எப்டின்னுஸ் சொல்லித்தரீங்களா அப்டே என்ட்ட கேப்பா
அதுதா பாருங்க இப்பத்துல இருந்தே நல்லா சமையல்ல ஆர்வொ
ஆமா ஆமா ஆமா நல்லா சாவரம் விரும்பி லைக் பண்ணி சாப்புடுவா தப்பு இருந்துச்சுன்னா கொற சொல்லிர்ற இர் இது இப்படி இருக்கு இதுல இதுல உப்பு கூட்டிருக்கு இதுல காரங் கூடி இருக்கு
இல்லே நம்ம ஒவ்வொரு தடவ வந்து இந்த மாதிரி சொல்றது நல்லா இல்லே ஏன்னா நமக் கஷ்டப்பட்டு செய்யும்போது ஆனா ஒரு தடவைக்கே அவங்க அந்த மாதிரி சொன்னாதானே நம்ம அடுத்த தடவை திரு
கண்டிப்பா பொங்கல்னாலே அதுக்கப்றோ நல்லா கால்ல ட்ரெஸ்சு போட்டு நம்ம ஈவ்னிங் சொந்த பந்த வீட்டுக்கு போவோ அதுக்கப்பறோ மறுநாள் சொல்லுவோல பொங்கல் முடிஞ்ச மர் ருநாள் காணும் பொங்கல்ன்னு சொல்லுவாங் அந்த டைம்ல வீட்ல இருக் க சாப் பாடெல்லா எடுத்து டு நான்வெஜ்ஜு முன்னோர்கள் படைப்பாங்க செலவங்க எதுவும் பண்லன்னா நெறைய சாப் டு எடுத்துட்டு அந்த காணும் பொங்கல் காணதுக்கு வந்து ஒரு எடோ இருக்கு ஒவ்வொரு ஊர்லயு ஒவ்வொரு பிளேஸ் இருக்கு அந்த ஊர்ல போயிட்டு மொத்தமா எல்லாரு ஒக்காந்து சாப்ட்டு என்ஜாய் பண்றது கேம் வெளா ட்றது அந்த மாரிலா நாங்க பண்ணுவோ
அந்த பண்டிக டைம் வந்துட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருப்போ ஆமா ஆமாங்க அடுத்த பொங்கலுக்கு அப் பாக்லா எப்டி வேல செய்ணு நீங்க சொன்ன மாதிரி பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னு செஞ் யிதாதா முடியுங்க
கண்டிப் ப்ப கண்டிப்பா செரிங்கப்பா ஆ